க்கம்
வணக்கோங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ நா நல்லா இருக்கங்க
ப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல பசங்கெல்லா நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க வெளியில போயிருக்காங்க கொஞ்சோ வெளியில போயிருக்காங்க வேலயா இப்பதா கல்யாண வீடு சடங்கு வீடு கோயில் திருவிழா பால் காச்சி இதெல்லா அதிகமா இருக்கு ப்ச்
ஆம்மாம்மா எல்லா ஒரு ஃபங்ஷன் ஏதோன்னு மாறி மாறி வந்துரு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற இனி என்னன்னா இன்னைக்கு மட்டுமே எங்குளுக் ஒரு நால் ஃபங்ஷன் சிஸ்டர் எந்த ஃபங்ஷனுக்கு போவோ சொல்லுங்க ப்ச் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்க்கு போனா கிளம்பி சாப்ட்டமா வந்தமா அப்டி இருக்கணு. இப் நாலு ஃபங்க்ஷன் இப்போ வந்து என்ன சொல்றாங்க எல்லாருமே ஒரே முகூர்த்தத்துல வந்து ந கென்யா மேரேஜ் வெக்கிறாங்க. ஒரே டைம்ல இன்விடேஷன் அது என்னன்னா ரொம்ப என்ன கூட்டத்த ரொம்ப ஏற்படுது. இப்ப இப்பல்லா எல்லாருமே என்ன பண்றாங்கனா? கல்யாணவீடா ஒக்கே வீட்ல இன்னிக்கி சமைக்க வேண்டா. கல்யாண வீட்ல போய் சாப்ட்லா. அது நாண்வெஜ்ஜுனா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்ப எல்லாரு. கொழந்தைங் கல்யாண வீடுன்னு சா ஆ கல்யாண வீடுன்னு சொன்னாலே இங்க பிரியாணியா? இல்லட்டா வெஜ்டேரியனா? நான்வெஜ்ஜா வெஜிடேரி இதத்தா கேட்கறாங்க எ பசங்க. அப்போ கல்யாண வீடு கல்யாண வீட்டுக்கெல்லா நா வர்ல. ரிஜெக்ட் நான்வெஜ் எங்கயோ அங்க போவோ அப்டிங்றாங்க. அந்தக் அந் க்கு ஆளாய்ட்டாங்க. இப்புள்ள கொழந்தைங்க எல்லாமே.
ஆமா இப்பல்லா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எதா இந்தாலு பெரிய மண்டபோ புடிச்சு நெறையா சொந்தங்கள எல்லாங் கூப்ட்டு அந்த மாரி கிராண்டா எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னல்லா இந்த ஃபங்க்ஷனா இந்த அளவுக்கு சின்னதா செஞ்சா போது அப்டிங்கற மாரிதா முந்தலா நம் நம்ம இதுலல்லா ஒரு சீருச சீரு சடங்கு கல்யாணந்தா நம்ம கிராண்டா செய்வோ. இப்போ ஒரு சின்ன ஒரு பர்த்டேவா, ஒரு மண்டபத்துல வைங்க. ஒரு பேர் வைக்கிறதா ஒரு மண்டபத்துல வைங்க. மொட்டை அடிக்கிறதா, மண்டபத்துல வைங்க. அது மாரி எல்லாமே ஒரு மண்டபம் புடிச்சு ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனா ஸ்டார்ட் பண்ணி நீங்க் சொன்ன மாரி எல்லாத்துக்குமே பத்திரிக்க அடிச்சு எல்லாத்தியுமே கூப்ட கூப்ட கூப்பிட்டுதா ஒரு ஃபங்க்ஷன் மாரி பண்றாங்க.
கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோ தோழி எப்டின்னா மொட்ட போடுறது காது குத்தி மொட்ட மொட்ட போட்டு காது குத்துறாங்க ம்ச் அதுக்கு ஃபங்க்ஷன் எப்டீனா இன்விட்டேஷன் வச்சு அஹ் கூப்டாங்க. செரீ நம்ம கடைல வேல பாக்கறவங்க தான சேரி போகலா அப்டீன் ட்டு ஹஸ்பன் ஃபோலானு சொன்னாங்க. செரி நாங்களூ எங்க ஊருக்கு போய்ருந்தோ. எங்க ஊரு குல தெய்வத்துக்கு வந்து நேத்தி வந்து பூஜ போட்ருந்தாங்க. அதனால நாங்க அங்க போயிருந்தோ சரிங்ளா. போயிட்டு ஆன் த வே வரோ வந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னா அ என் பையன் கேட்கிறா அம்மா ங்க வந்து நான்வெஜ் போடுவாங்ளா? வெஜிடேரியன் போடுவாங்ளா? நா சொன்ன நான்வெஜ் இதா போடுவாங்க சரி ஓக் கேப்பாங்க போலா அப்டீன்டா பசி பசங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்ட்டு நறைய கிரவுட் நீங்க என்னச் சொல்றீங்க ஓர் ஒரு காது குத்து மொட்ட போட்றதுக்குனா அவ்ளோ கூட்டோ நீங்க சொல்ற மாரி கல்யாணமண்டபதா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா அங்க லோக்கல்ல இருக் ட்ல ஒரு கல்யாண மண்டபோ ஃபிக்ஸ் பண்ணி அவ்ளோ கூட்டோ ஏ கேகீ எல்லார்மே ஃபேம்லியா நாலு நாலு வே நாலு நாலு வே த வாராங்க சண்டே நம்ம என்னன்னா எல்லார்மே போ என்ன என்ன லெவல்க்கு ஆய்ட்டாங்கனா சண்டே வேல செய்றது மிச்சோ வெளில போலா ஜாலியா போய்ட்டு சாப்ட்டு வர்லா என்ஜாய் பண்ணலா ம்ச் அந்த மனப்பக்குவத்துக்கு ஆலாயுலா முன்னாடிலா எனக்கு நல்லா நெனவிருக்கு கல்யாண வீட்டுக்கு எங்க அம்மாலா போனாங்னா, எங்க அம்மா எங்க அண்ணன்லா வரமாட்டாங்க ஆனா வந்து நா என்னன்னா அம்மா கூப்புடுவாங்க வாறயா நாலா வர்லமா நா வீட்லயே சாப்ட்டுற அம்மா மட்டு போய்ட்டுவருவாங் ஆனா இப்பலா அப்டி கெடையாது எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்டு பிளஸ் பே முதல்ல என்ஜாய்மெண்ட விடே எ முதல்ல என்ன சொல்றதுனா, சோம்பேறித்தனம் வீட்ல சமச்சு சாப்பட்றதுக்கு வந்து அவுங்க வந்து ரெம்ப சோம்பேறி படுறாங்க அப் அப்டீயே எனக்கு தோணுது.
கண்டிப்பா, நீங்க சொல்றது கரெக்டு தா இப்ப ம் நீங்க சொன்ன மாரி முந்திலா நம்மல்லா ஒரு கல்யாணோ ஒரு விசேஷத்துக்கு அம்மா போறாங்க கூப்புட்றாங்கனா எங்க வீட்ல அப்பா கேக்குற முதோ கேள்வி என்னனா நீ போட்ற நூற் ரூவா மொய்கு நாலு பேரு போய் சாப்ட்டு வரணுமா நீ மட்டு போய்ட் வா போறதுக்கு எல்லா ஃபேமிலியோட போய் உனக்கு வீட்ல சமைக்குறது கஷ்டோ அதால எல்லாருமே போய்ட்டு க ஃபங்க்ஷன் அட்டன் பண்லா சொல்லிட்ருக்கியா எங்களுக் வீட்ல எதாது சமச்சு வெச்சுட்டு நீ போ அப்டீம்பாங்க அப்போ அம்மா சொல்லுவாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்திமே வர சொல்லிக்கூப் ட்ருக்காங்க அப்ப நம்ம போய்தான ஆகணோ அப்படின் சொல்லும்போது நீ வேனா நீ போய்ட்டு வா எதுக்கு பசங்களையு கூட்டிட் போற அப்ப அவுங்க என்ன நெனைப்பாங்க ஒரு ஃபங்சனுக் கூப்டா ஃபேமிலியோட வீட்ல சமைக்கறதுக்கு முடியாம எல்லாரு வந்து நின்ருக்காங்கனு அவுங்க நெனைக்க மாட்டாங்களா அப்டின் சொல்லி அப்பா சண்டப் போடுவாங்க இப்போவு அப் படுத்த எங்க வீட்ல ஒரு ஃபங் ஷன் அப்டீன்னா பசங்கள போலா வாங்க அப்டீன்னா அவுங்க நா வர்லமா நீ வேணா போய்ட்டு வா எங்களுகெல்லா வர முடியாது அப்டீம்பாங்க நீ நம்ம சோம்பேறி தனதுனால உங்க ரெண்டு பேருக்கு நம்ம சமச்சு வெச்சுட்டு போணுமா வா நம்ம சொந்தக்காரங்க வீடுதான வா போலாஞ் சொல்லிட்டு நம்ம பசங்கள இழுத்துட்டு போயிருவோ.
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உள்ள காலகட்டத்துல அப்படிதா தோலி இருக்கு இப்போ நாங்க மதியோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு நைட்டு ஃபங்க்ஷனு நாலா வர்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குபா நீங்க போய்ட்டு வாங்க எ பையே எஸ்கேபாறானா படிக்கதுக்காக எஸ்கேபாறானா. டேடி டேடி நான் நானு உங்க கூட வார டாடி அப்படின்றானா போயாச்சு டாடியு அவுங்க பையனு போயாச்சி நானு என் பொண்ணு மட்டு வீட்ல இருக்கோ. நைட்டுக்கு நைட்டா சிம்பிலா நீங்க சொன்னமானிகி இட்லி இட்லி சாப்டுட்டு த்த சட்னி சாப் இட்லி சட்னி சாப்ட்டு இருக்கவேண்டிதா அவளோதா இந்த அப்லுட்டா எம் பொண்ணு சொல்வா டாடி நீங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்கல்ல நீங்க எ நாங்களா இட்லி அவிக்க மாட்டோ டாடி எங்களுக்கு வெளில வாங்கிட்டு வாங்க. இப்டிலா பேசுறாங்க நா சொன்ன ரெண்டு நாள் வெளில சாப்பிட்டாச்சு இன்னைக்கு நைட்டு இட்லி சாப்டுக்கலா வேண்டாமா சொன்னவு சரிங்கம்மா சரிங்கம்மா அப்ப எனக்கு ஒன்னு வாங்கி தருவீங்ளா அப்டீனு கொஸ்டின் இப்ப உள்ள பசங்கள்லா நம்ம எது சொன்னாலோ கேட்க போறதே கெடையாது ஏன்னா அவுங்க வந்து என்ன எப்பவோ ஒரு என்ன சொல்றது அவுங்க ஒரு தாட்ல இருக்காங்க லைஃப என்ஜாய் பண்ணணோ அந்த ஒரு தாட்ல இருக்காங்க பண்ணணுதா இல்லன்னு சொல்லல கொழந்தைங்கனாலே அவுங்களுக் ட்ல எல்லாமே நம்ம பண்றோ லைஃப்ப என்ஜாய் பண்ணனோ சந்தோஷமா இருக்கோ எல்லா பண்ணனோ ஆனா நம்மளோட கஷ்ட நஷ்டங்களையு புரிஞ்சு வளரணோ ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா சும்மா முன்னாடிலா நூறுவா வச்சிட்டு வந்துருவாங்க ஆனா இப்ப கொரஞ்ச மொய்யே பர்ஸ்ட்டு ஸ்டாட்டிங் மே மொய்யே அஞ்ச் ஐநூறுபா ஐநூறுபா குடுத்தாதா மதிக் என்ன சொல்றது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலே நல்லாருக்க மாரி இருக்கு இல்லாட்டா ஒரு மாதிரிக் முன்னாடிலா நூறுபா அம்பதுருபா இந்த் நம்ம காலத்துலலா பாத்துருக்க நூத்தி ஒண்ணு இருநூத்திஒன் அது ரொம்ப சொந்தகாரனுவதா நல்லா செய்வாங்க இப்பல்லா குறஞ்ச மொய்யே ஐநூறுபா தா பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகும் போது ஒரு நாளைக்குநாலு கல்யாணோ ஒரு நாளைக்கு நாலு கல்யாணோ ஒரு நாளைக்கு நாலு கல்யாணோங்குபோது அவுங்க என்ன பண்ணுவாங்க சரிங்களா.
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது கரெக்ட தா இப்ப சொன்ன மாரி ஒரு முகூர்த்த நாள் வரும் போது ஒரு நாளைக்குன நாலு கல்யாணோ ஒரு வீடு புண்ணியோஜன பண்றது, மொட்ட அடிக்கிறது காது குத்துறதுனு, எல்லாத்துக்கு கூப்பிடும் போது ஒரு ஐநூறுவா நீங்க சொன்ன மாரி அந்த மொய் வச்சாதா நமக்கோ அந்த எடத்துல, ஒரு இப்ப இது இப்பதா யாருமே ம் ம் மின்னிலா நீங்க சொன்ன மாரி நூறுபா அம்பதுருபா வச்சிருக்காங்க. நம்ப எங்களோடய சீறு கல்யாணோ வெக்கும்போதே அந்த ச் புக்லலா எழுதுவாங்க இல்லங்கீலா மொய்புக்ல அதுல எல்லாமே அம்பதுருபா தா போட்ருப்பாங்க. இப்போ என்னுடைய பொண்ணோட ஃபங்ஷன்ல அதுல பாக் போது யாருமேந்த இருநூறுபாய்க்கு கம்மியா யாரும் மொய் வெச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அதே அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு நம்மல கூப்ட்ருக்காங்க நம்ம போனும்னா அந்த எரநூறுவா நம்ம போட முடியாது நம்ம ஒரு ஐநூறுவாதா வெக்கிணோ அந்த இப்ப ஒரு சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்குன சொந்தோ இவங்க அ க்ளோஸ். த் ரிலேசன் நமக்கு து கூப்பிடுறாங்கனா அவுங்க சும்மா கூப்பிட மாட்டாங்க. ஒரு துணி எடுத்துகுடுத்துடுவாங்க. அப்பிடி இருக்கும்போது என்ன பண்ணனோ நம்ம ஒரு அதுக்கு ஏத்தமாரி நம்ம மொய் போட வேண்டியதா இருக்குது. பங்ஷனு அது இதுனு வந்தாலே சொன்னமாரி ஒரு மாசத்துக்கு ரெண்டு மூணு பன்ஷன் வந்துச். இன்னோ அதுக்கே ஒரு ரெண்டாயிரோ மூவாயிருபா நம்ம கைல வச்சுட்டே இருக்கணோ
நீங்க என்ன சொல்றீங்க மாசத்துக்கு இப்ப வந்து பெஸ்டிவல் டைம் இந்த கல்யாண முகூர்த்தம் அந்த டைம் வந்துட்டா அந்த வைகாசி ஆவாணி அந்த மாரிலா குறஞ்சது ஃபைவ் தௌசண்ட் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொன்ன மாரி சொந்தக்காரங்க வீட்ல லா டிரெஸு எடுத்து கொடுத்துதா நமக்கு இருக்குறே ஏகப்பட்ட சேல.
ம்
மாட்டுக்கோ அவுங்க அவுங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு. நம்மட்ட கேக்க கூட மாட்டாங்க. பரிமிஷன் கேக்க கூட மாட்டாங்க. நம்மளா போனா. நம்மட்ட தந்தா ஒரு தவுசன் ருப்பீஸ் ஃபை தவுசன் ஃபை தவுசன் உள்ள ஒரு த்ரீ தவுசன் உள்ள எடுத்துருவ நம்ம கெட்னாதானே நமக்கு ஒரு ரேட்டு கூட எடுத் ஒரு முடியோ ஆனா அவுங்க நம்மள்ட்ட க்லமே ஒரு அமௌண்ட்டுக்கு எடுப்பாங்க பாருங்க ஹை ரேட்ல. அப்போ அந்த சாரீயோட மதிப்பையு நம்ம குடுக்கணு பிளஸ் ஒரு ஆயிர ரூவா எக்ஸ்ட் த்தா வச்சு எழுதணு அந்த்தஸ்ஸு ஆ நமக் வந்து க ஆமா ஆமா ஆயிர ரூவா எழுதனா போதும் அப்டின்னு நம கோண பக்கத்து இருக்க இருக்கிற நம்ம பத்தாயிர ரூவா எழுத வச்சிருவாங்க ஃபேமிலிக்கே எடுத்துருவாங்க சாரீ எடுத்ததான்ல்ல ஹஸ்பண்டக்கு எடுத்துருவாங்க கொழந்தைங்களுக்கு அப்ப பத்தாயிரோ பதினொன்னாயிரோ ஆகு, அப்ப நம்ம ஒரு ம்ச் நம்ம ஒரு திங்க் பண்ணி வச்சிருப்போம்ல ஐயோ இவங்க எடுக்காமே இருக்கலாமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுதோ
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ சமீபத்தில்ல இவங்களுடைய சித்திப் பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது அப்டிதான் பண்ணாங்க பசங்களுக்கு எங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அத்த மாமா எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன மாரி அத்தைக்கெல்லா அஞ்சாயிர ரூவாய்க்கு சாரீ எடுத்து குடுத்துட்டாங்க எனக்கு ரெண்டாயிர ரூவாய்க்கு ஸ் சரீ எடுத்துக் குடுத்தாங்க பசங்களுக்கு எல்லா ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டாங்க நீங்க சொன்ன மாரி அந்த ரெண்டாயிர ரூபா சரீ எடுத்து குடுத்தாங்கன்னா அது நம்ம டேஸ்ட்டுக்கெல்லா எடுக்க மாட்டாங்க அவங்க எடுத்துட்டு வந்து தருவாங்க நம்ம வாங்கிருவோ அவங்களுக்கு நம்மோ மோதரோ போட வேண்டியதா இருந்தது இப்போ தங்க விக்கிற வெலைக்கு ஒரு மோதரோ போடுறதுனா எவ்ளோப் குறைஞ்சது ஒரு கால்போன் எடுத்தாலே சொன்ன மாரி ஐம்பதாயிர ரூவா அறுபதாயிர ரூவா வந்துருது அந்த மாரி நம்மோ அவங்களுக்கு அந்த ஒரு ம்ச் இது செஞ்சுதா ஆகணு நம்ம என்ன நெனைப்பு நமக் எல்லா அவங்கோ பத்தாயிர ரூவாய்க்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்துருக்காங்க நம்ம கூட சேத்து பத்தாயிர ரூவா போடணு அப்தா நாளைக்கு நால பின்ன நம்ம வீட் ட்டு விசேஷத்துக்கு வரும்போது அவங்க அதெல்லா செய்வாங்க அப்டின்னு இதே ஒவ்வொரு இதா எதிர்பாத்து எதிர்பாத்து செஞ்சே நம்ம வந்து அ இவ்ளோ மொய் எழுதணு அவ்ளோ மொய்எழுதனு நம்மளே ஒரு டிசிஷனுக்கு வந்தறோ ட
கண்டிப்பா நீங்க சொல்ற ரீசெண்டா எங்க அன்னி பொண்ணுக்கு பேரு வச்சாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு நாங்க அப்டித்தா பிரேஸ்லெட் போட்டோ அர பவுன்னுல போட்டுட்ச் சின்ன குழந்த தான அப்ப டிப்ப ரெண்டாவது பொண்ணு வந் ச்சாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பஸ்ட்டு பொண்ணுக்கு செய்ணு அத்த எங்க இவங்க அண்ண தான அப்போ செயினு பிரேஸ்லெட்டு போட்டாங்க இப்ப ரெண்டாவது குழந்த பெறக்கு போது அப்டித்தா அப்ப எடுக்கு போது கம்மி தா பதிமூணாயிரம் சம்திங்லயே எடுத்துடலா ஆனா இப்போ ரெண்டு கிராம் தான் எடுத்தோ செரி செகண்ட் பொண்ணு தான அதுக்கப்பறோ நெறைய பங்கஷன் இருக்கலா அப்ப ரெண்டுக் கிரம்லா எக்கத்துக்கு முப்பத்தி எட்டாயிரோ வந்துட்டு எனக்கு அப்டியே ஷாக்காய்டு, அட பாவமே அப்ப பதினஞ்சிக்கு எடுத்தோ இப்ப ரெண்டு கிரமே முப்பத்தஞ்சாயிரோ நீ காதுகுத்துக்கு நா பாத்துக்கறே சரியா அப்டின் சொல்லிட் ட்டு இத மட்டு போட்டுட்டு காது குத்துக்கு பாத்துக்கலா அதுக் ற மேல மேல பங்க்ஷன்ருக்கு பாத்துக்கலா அப்டின்னு சொன்னே ஹஸ்பண்ட்டு சொன்ன எப்பா நகச் ச்சிட்லா போட்டு வைக்கணும் இப்ப நெறைய செலவுகள்ருக்கு அடுத்தடுத்து நம்ம அட்ட டைம் எடுக்க முடியாது அப்டின்னு நா சொல்லிக்கிட்ருந்தே என்னோட ஹஸ்பெண்ட்ட
கண்டிப்பா நீங்க வந்து மொ மொயி போடுறது கூட பரவாயில்ல இப்பல்லா நகவிக்கிற ரேட்டுக்கு நக போடுறதுங்க எல்லா ரொம்ப ஒரு கஷ்டோந்தா இனி வர்றதுப்பெல்லா நீங்க யாரு எங்களுக்கு நீங்களு மொய்வைக் க்காதிங்க நாங்களு உங்களுக் மொய் வைக்க மாட்டோ பங்கஷனா கூப்பிடுறீங்களா வர்றோ போறோண்டுதா இனி இந்த காலத் நா அப்டி தா போயிட்ருக்கணு
கண்டிப்பா நம்ம பசங்க காலத்துல எல்லா அதெல்லா வந்துரு தோழி சரிங்க தோழி உங்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி
தேங்க்யூ பாய்